ஹலோ அந்த ஒரு நிம்ஷம் ம் ஹலோ
ம் சொல்லுங்க
ம் சொல்றா என்னா எப்டி இருக்கு அது வாங்கனது வந்துச்சா
ஆ
எதுரு
அது டென் எம் எல் ரொம்ப குட்டி ஆனா இரநூத்தி முப்பத்தி நால்ருபா
அந்த சைஸ் கூட இல்ல தான
எந்த சைஸு ஆமா
ம்
ரொம்ப குட்டி ஆனா உள்ள பாப்போ ஒரு ஒன் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் வருன் நெனைக்கிற
ரொம்ப குட்டியோன்ட்டு எப்புர்றா மூணு வார வரு
நம்ம டிராப்ஸ் தான விட போறோ ஒரு ஒரு ட்ராப் தான
ஒவ்வொரு ட்ராப் தானா
ஆமா இந்த சைடு ஒரு டிர ட்ராப் இந் இந்த இந்த இந்த கண்ணத்துல ஒண்ணு இந்த கண்ணத்துல ஒண்ணு நெத்தில ஒண்ணு அவ்ளோ தா அப்டியே
ஓ அதுக்கன்னா நா ஹார் நன்ச்சண்டா
ஹார் சீரம் இல்ல ஹார் சீரம் தா என்கிட்ட அவ்ளோ கெடக்கே
ஆ
ஹார் சீரம் அது அது இரநூறுபா தா ஆனா அவ்ளோ வந்துச்சு தெரியுமா ஹார் சீரம் இத்தனைக்கு பிராண்ட்டட் தா
ஆ எப்டி தெரியு உங்களுக்கு பிராண்ட்டட்ன்னு
அதுதா இப்ப வந்து ட்ரெண்ட்ல ஐ மீன் ட்ரெண்ட்ல போறது எல்லாமே பிராண்ட்டட் தா ட்ரெண்ட்ல போறது எல்லாமே இப்ப பிராண்ட்டட் தா
டே எப்புர்றா இப்பில்லா பிராண்ட்டட்லா இல்லடா
இப்ப எனக்கு ஒரு ரெண்டே ரெண்டு வாங்குனா போது ஆனா எனக்கு அது இப்ப இருக்கு நீ ஏ அது வாங்கணுன் யோசிக்கிற
ஏ ஏ அத யோசிக்கிற
ஆனா இப்ப என்கிட்ட பாடி லோஷனா இருக்கு அது ஒன்னு காலி ஆகல
ம்
ஆனாலு இது வேற ட்ரை பண்ணி பாக்கலான் தோணுது அதுக்கப்ற சன்ஸ் கிரீமு இருக்கு அதுவு காலியாகல பட் ஆனா எனக் கு அந்த சன்ஸ்கிரீன் எ ஃபேஸ்க்கு செட் ஆகாத மாரி எனக்கு தோணுது
ஓ
அதனால சன்ஸ்கிரீன் மட்டு ஒன்னு அது ஒரு இருநூறுபா இருக்கு
ம்
மினிமிஸ்ட்டோட சன்ஸ்கிரீன் அது மட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாக்கலாமா அப்டின் ஒரு ஐடியா
ம் டே அந்த மினிமன்ஸ்டோட சன்ஸ்கிரீன் இல்லண்டா
ம்
நால்லா வாரி கொட்டுவண்டா அமேசான்ல
அப்டியா
அ ஆண்டா அப்டியே அடிக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா பாக்ஸ் பாக்ஸா
ஏய் அப்டியே ஒன்னு எடுத்துட்டு வர வேண்டியது தான
ம் பாக்ஸ் பாக்ஸா அடிக்கி வச்சிருப்பாங்க அப்டியே கழிச்சு உட்டு விளாடுவே அப்டியே ஜாலியா இருக்கு இதுல பத்து பதினஞ்சுலா கேக்குமா ஒரே கைல ஒரு ஆறு ஏழு
இந்த சன் இது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கட வச்சு கடை வச்சிட்லாமா
ஏ
ஏனா நானு யூஸ் பண்ணுவேலே
ஆஹ்ஹ
இன்ன சொல்ற
சேர் சேரி
ஏ அதுலா இன்ன தெரியுமா ஒரு ப்ராடக்ட் வித்தாலே முன்னூறுபா நானூறுபா தெரியுமா
ஆ
இன்வெஸ்ட்மண் மட்டு ஒரு மூணு லட்சத்துக்கு போட்டு வாங்கிட்டோன் வச்சுக்கோ வர்றதுலா வந்து நம்புள்க்கு பத்து லட்ச கடைக்கு
எப்டி சொல்றா
ஏன்னா கேள்ஸ் ஃபுல்லாவே இப்ப அதா யூஸ் பண்றாங்க சும்மா இப்ப நம்ம இன்ஸ்டாவ ஸ்கோர்ல் பண்ணாலே இல்ல இந்த சன்ஸ்கிரீன் போடுங்க அந்த பாடி வாஷ் போடுங்க இந்த வ ஆ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க அப்டி போவு இப்டி வரு அதே தா நம்ம பிராண்டடா வாங்கி நம்ம கடையில குமிச்சோன் வெச்சுக்கோ அதுக்கப்புற நம்ம கடைய கடவுளால கூட காப்பாத்த முடியாது அந்த அளுக்கு வியாபார பிச்சுட்டு போவு
ம்
நடுவுல வந்து கொஞ்சோ ஒரு இது அது மீன் ராபெரிலா நடக்கு நாந்தா பண்ணுவ அத
ஒ
எனக்கு தேவையானது எடுத்துப்பே
ம்
சோ சொல்ற
ஏத
பேசாம நல்ல ஐடியா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டா போட்டு உக்காந்துட்டோ அவ்ளோதா நம்ப தா பணக்காரங்க இங்க
எப்பிட்றா
மா அந்தளவுக்கு தா இப்ப ஸ்கின் கேர்னாலே போயிட்ருக்கு இப்ப பாய்ஸே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்கின் கேர
ஆ
ஒன்னோர் டூ இயர்ஸ்த ஃபோர் இயர்ஸ் கழ்ச்சுல பாத்தன எல்லா குட்டி கொழந்திலந்து எல்லா யூஸ் பண்ணி இப்பயே யூஸ் பண்துங்க அதுங்க வயசுலலா நாங்கள எப்டி கண்ட்தோ இப்ப அதுங்கலா எப் அப்டி இருக்குதுங்க தெரியுமா எதேதோ யூஸ் பண்ணுதுங்க டிரெஸ்ஸு பாத்தா அப்டி நம்ப வீட்லலா கீஞ்சி போன துணிய தா போட்டு வுடுவாங்க எப்டியு அழுக்க தா ஆக்க போறோனு
ஓ அது உண்ம
அதுங்களுக்கு மாடர்ன் மாடர்னா போட்டு வுற்றாங்க
சொல்லு ஆமா
இன்னா எங்கியோ பே இதோ ஊர்ல இருக்க மாரி இர்ந்துனு இருக்க
கத்தினு இருக்காங்கடா பா ஓ
நீ ஏ கத்ற அவுங்ககிட்ட
பேசினு போறவங்க கத்தினே இருக்காங்க
ஒனக்கு அங்க கத்தறாங்கன்னா நீதா ஏந்து வெளில வரணு அவுங்க என்னாத்துக்கு நீ அமைதியா இருக்க சொல்ற இன்னாதுக்கு சொல்றனா கேக்கற ஏ உனக்கு கால் இல்ல ஏந்து வெள்ள வரதுக்கு
இல்ல
இருக்காது உனக்கு உன்னொரு வாட்டி கத்தணுன் வச்சுக்கோயே அப்டி
ஆ
சொல்ட்ட ஏ கத்தாம பேசு அவங்ககிட்ட சொல்ட்ட
ஓ பொறுமையா பேசு பா ஓ வெள்ல போய் பரு ஹலோ ஹலோ ம் அ அலோ அலோ அது உனக்கு
அ
ம்ம்
உம்மா அவர்ட்ட ஒக்காந்து கத்தின்ருப்ப
ந ஆமா
காட்டுவ காட்டுவ
ம்
ம்
போடா டேய் போடா
ம் சொல்லு ஏ
ம் பின்ன பேசறத கேக்கதட்ட போன் கத்தணு
அவங்க கத்தறாங்க கத்தல ஒனக்கு என்னாத்துக்கு ஒனக்கு டிஸ்டபன்ஸ்ஸ ஆ இருந்தா நீ தா தனியா வரணு அவுங்களுக்கு நீ டிஸ்டர்பன்ஸா இல்ல
ஆஹா
தனியா வர முடியாதுன்னா அவுங்க அப்படி தா கத்துவாங்க அத கேட்டு நீ உக்காரதாந்தா உக்காந்துக்கோ
அப்படிலா நம்ப ஒருத்தவங்களுக்காகலா நம்ப வந்து ஒக்கார கூடாதுடா
இந்த மாரி பேசாத சொல்ட்டே ன்ன
கடே
ம்
ம்
ம்
ஓ வெறு
ஆகு மை லாட் உனக்கு
ம் டென்ஷன் ஏத்ரிங்கோ
அதா ஆகு உங்களுக்கு
ம்
ஏ ஆகாது
ம்ம் போடா டேய் போடா
ம்ம்
ம் அஹா
என்ன சாப்பாடு நைட்டு அதேதா பிரிஞ்சா
கீரடா
ம்ஹும்
ஓ
சேர் சேரி
நார்சத்து புரசத்தெல்லா இருக்கு இதுல விட்டமின் டி வைட்டமின் இ விட்டமின் ஏ விட்டமின் பி எல்லாமே இருக்கு ஏ டூ ஜட்
எனக்கு இப்ப இதுல ஓப்பனே ஆகல த்திரமா எனக்கு அதுல வந்து செவன்லே எனக்கு ஓபன் ஆயிடுச்சில்ல அக்கௌண்ட்டு ஆ
ஏ அ வுட்றா அத பத்தி என்னா பேசுற
அது ப பேர்தான சொல்ல கூடாது
அ செரி செரி உடு அப்புறோ பாத்துக்லா என்ன
யானா நீ வந்து நா பேசற்த நீ அவாய்ட் பண்ற தெரிதா பேசறதுக்கு உனக்கு புடிக்கல
ஆ
அனால அவாய்ட் பண்ற
ருன் யே
அதா நா பேசறது புடிக்கல அதனால அவாய்ட் பண்ற
ஹு ஹு அப்புல்லா இல்லடா
ஊம் ஊம்
ஆ
ஒழுங்கா நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துக்குரு புரியுதா
டுமாரோல்லா டான் டான் டா
பாக்கற பாக்கற
ம் டே அது வந்து இந்த சாட்ஜி பிடிக்கு வந்து லிமிட் போயிடும் போல அதுக்கு மேல இதுவச்சுனா அக்யூரசி கொறையுமா
அப்டினா
அக்யூரசி கொறைன்னா எப்டின்னா இப்போ ஒரு கொஸின் கேக்குதுன்னு வெச்சுக்கோடா மேக்ஸ் ல சம் குடுக்குதுன்னு வெச்சுக்கோ கீழ ஆன்சர் சொல்லுல்ல ஆ அதுல வந்து ஆப் ஆன்சரே ஆப்ஷன்ல இருக்காது அந்த அளவுக்கு கொறையிது அக்யூரசி
செரி இப்ப ன்னா பண்லா
நா வந்து யோசிக்கிறேன்டா ஒரு கொஷின்ல அந்த ரேஷியோ துலாட்டி இந்த ஆன்சரே இல்லையே ஒரு நம்ம தப்ப போற்மா அன்ட்டி யோஸ்ச்சி க்கிற அப்புறோ செரி எதனா ஒண்ணு போடுவோன்ட்டு போட்டா அது ஒரு ஆப்ஷன் சொல்து ஆப்ஷன்ல அந்த ஆன்சரே இல்ல அதுக்கப்புறோ ஒரு பத்து எம் சிக்கு கேட்ச்சி எல்லாமே எக்ஸாம்ல அஹா அதுல இல்லானா குல்லாத ஆப்ஷனே பாக்காம புல்லா போட்டே அப்புரோ எல்லாமே கர்ட்டு
அ ஜெமினி யூஸ் பண்ணு
அஹான் டா பா சாட் ஜி பி டி ஐய்யய்யோ ரொம்போ மோசன் டா
ஜெமினி இருக்கு அதுக்கப்புறோ வந்து மைக்ரோசாஃப்ட்டு இருக்கு
கோ பைலட்டு தான டி என் லேப்டாப்புக்குல்லா ஒரு வருஷோ கோ பைலட் ப்ரீடா கோப்பைலட்டது ஒரு ஏ ஐ தா பிரப்பக்சிட்டி ஏ ஐ இருக்கு
ஆ அது நீயே லேப்டாப் வெச்சிக்லா லேப்டாப் வெச்சி படியே
அது நெட்டு அதிகமா வலிக்குமே ஆம்மா நெட்டு சீக்கிரோ காலி ஆய்டோ ஆம்மா ம் அவ்ளோ பெரியோ இன்சிடென்ட்
பண்ணிக்கோ ஃப்ரீ நெட்டா
ஆ அத்து எவ்ளோ மாசோ ஆறாயிருபாவோ இன்னமோ கட்ணு போல மூணாயிருமோ எவ்ளோ தெர்ல ஆ அ அது பிக்ஸ் பண்றதுக்காகவா எப்டி தெர்ல
ஐ திங்க் ஃபிட் பண்றத்துதா காசுன் நெனைக்கிற அப்ப ரீசார்ஜ் பண்றதுக்கு மந்த்லி மந்த்லி ரீசார்ஜ் பண்ற மாரிதா நனைக்கிற
ம் அது தெர்லது நீ சொல்றனு அதா உன் கிட்ட மொபைல் டீசார்ஜ்ஜூ போன்னோ
ம்
ம் ம்
நம்ம மொபைல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியாதா டேட்டாவ
நேத்துக் மொபைல்ல கனெக்ட் பண்ணிக்கினு
மொபைல்லா இருக்க டேட்டாவ நம்ம லேப்டாப்லா கனெக்ட் பண்ணிக்க முடியாத
கனெக்ட் பண்லா அதுதா சீக்கிரோ காலி ஆய்யிது
ஃபைவ் ஜி குடும்மா காலியாவுது
ஃபைவ் ஜி இவுங்ளுக் கெடைக்காதுல்ல வீட்டு உள்ள
அதுனால தா பிரச்சனையா இப்போ அது கடச்சதுன்னா உனக்கு பிரச்சன இல்லயா
கடைக்காதனால தா பிரச்சனா
ம் ம் மாடியிலு கடைக்காதா
மாடியில வெளில உக்காந்தா தா கடைக்கோ
வெளில ஈசியா மாடியில தான உக்காந்திருக்க
நா ஒரு ரூம் உள்ள போயிரல்ல கிடைக்காது அங்க
நீ அத யூஸ் பண்ணும் மோது வெளில வந்துக்கோ அ அ
அ
அது எதுக்கு சும்மா வெச்சி தூங்க வெச்சிட்ருக்க
ம் ம்
ஃபோன்ல கனெக்ட் பண்ணி நமக்கு என்ன தேவயானதுக்கு மட்டு பாத்துக்கோ அதுக்கப்புறமா எதுனா போட்டு பாக்குறாதாயிருந்தா உள்ள வந்துக்கோ
பாப்போ
எதுமே பாக்க மாட்டியா நீ
அது செரி இல்ல
கேக்குற உன் கிட்ட
அதுதா என்னெயே
படிப்பு விஷையமா நீ எதுவுமே அதுல பாக்க மாட்ட
செர் நீ எதாச்சு ஒரு ரேண்டம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றா
இப்ப எதாச்சு வீடியோஸ் பாக்குற மாரி இப்ப லைவ் போதுன்றியா அத பாக்குற மாரி எதுவு பாக்க மாட்ட
லைவ்வா
ஆ யூட்டூப்ல அங்க சொல்லி தரவாங்ள சேனல்ஸ்ல அதெல்லாம் பாக்க மாட்டே தண்டக்கு தூங்கவே ஆனா வெப்பேஜ் தவிர யூஸ்
ஃபோன்லயே பா ஃபோன்லே பாத்ருவேண்டா
நீ அப்புறம் உன் இஷ்டம் என்ன பண்ண
ஆ
சொல்ற வரைக்கும் தான் சொல்ல முடியும்
அச்சச்சோ
ஆமா
சரி சரி